ஓ
ஆ சொல்லு ஃபேன்சி நம்பர்லா இருந்துதில்ல
ஃபேன்சி நம்பர்னா அந்த ஈஸியா ஞாவகோ வச்சுக்குற மாறியான நம்பர்
ஓ அப்டியா ஓ அப்டியா ஆனா அது அப்டியே ஞவகோ வச்சுக்கிற மாதிரிலா இல்லயே
ஃபேன்சி நம்பர்ன்னா அப்டி கெடையாதே ஒரு மாதிரி ஈஸியா இருக்கு பாக்றக்கு ஒரு மாதிரி எப்டி சொல்ல
இது அப்டி இல்லையே நீ கேட்ட ஒன்னயே எனக்கு இந்த விவரோ தெரிஞ்சுதுன்னா டக்குனு இல்லன்ருப்பே எனக்கு தெரியலனால நா சொல்றே
ஆ ஊறி கார்த்தி கூட சேராதன்னா கேக்கியா அவா சொல்றதா உலகோன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கே நீ
அப்டி ஏல அவ என்ன சொல்லிட்டான்னு அவள உலகம்னு சொன்னேன்னு அப்டி பேசுத
அவளுக்கு ஒண்ணும் தெரியாது னு சொன்னா யாரு கேக்க மாட்டக்கீங்க நீங்க
நா இப்ப அவள வச்சு எதுவுமே உனக்கு வக்காலத்துக்கே நா வரவே இல்லையே
ஒனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு விஷயத்த ஒங்கிட்ட விடு ஒட்டிட்டு கெடப்பா ஒனக்கு ஒன்னு தெரிலன்னு சொல்லி
நா அவள அவளய எடுக்குவே இல்லையே லைப்ல இப்ப எதுக்கு நீ அவள தூக்கிகிட்டு வா
அதா கார்த்திய நம்பாதீங்க
அப்டிலா கெடையாது
ஒனக் ஒண்ணு தெரியாது
அப்டிலா கெடையாது
பெறகு நீ சொல்லுவ
நீ அவள வச்சு சொல்லாத அவள வச்சு ஏ பேஸ் வித்தரு நீ அவ எதுக்கு விஸ்ட்டு வேஸ்ட்டா போட்டுக்கிட்டு அவ ஜஸ்ட் ஃப்ரெண்ட்டு அவ ஃப்ரெண்ட் அவள வச்சு நம்ம சும்மா எல்லாத்துலயு போட்டு போட்டு பேச கூடாதுல்லா
சேரி இன்னு உங் காத்திகா பத்தி பேசல
ஏ கார்த்திகா இல்ல கார்த்திகா ஒனக்கு ஃப்ரெண்டு தான அவளுக்கு அவ ஒனக்கு அப்ப எனிமியா
ஆமா
ஓ தெரிது
என்ன தெரிது
என்னது
என்ன தெரியு
சேரி சேரி அப்டி சொன்னே எனக்கு எதுமே தெரியாது ப்பா எனக்கு எதுமே தெரியாது நா ஒரு தத்தி போதுமா
தத்தி இல்ல
சுய்யோ ஆ சேரி பேசு பேசு
என்னாச்சி என்னமோ செஞ்சிட்டா
இல்லெல்ல சொல்லு சொல்லு சொல்லு
என்ன ஓ புருஷ ஃபோன் அடிச்சீடானா
நான் வந்து ம் நார்மல் கால் அடிச்சுட்டு அதுகப்றோ பேசிக்கிற நல்லா திட்டு திருட முடியல ஆனா இதுலயே தா பேச இனிமேல்லா வந்துச்சு வச்சீகேய நீ தப்புச்சிருவ எல்லாதுலியு
ஆரு இப்போ இதெல்லா ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க
அப்டி ஒன்னு இங்க தப்பா ஒன்னு பேசலியே என்னத்த ரெக்கார்ட் பண்ணி என்ன வேணுனாலு நோ யூஸ்
உங்க பொண்ண பாருங்க என்ன பண்ணிட்டுக்கா சொல்லி ரெக்கார்டு பண்ணி அனுப்பிட்ருவாங்க
பொண்ணு நல்ல பொண்ணுக அப்டின்ட்டு அவுங்களே இத ஒத்துப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கு
நே ஏ பொண்ணுக்கு ஒரு குளிய தோண்டுங்கன்றுவாங்க உங்க வீட்ல
எங்க அப்பலா சட்டுன்னு ம் வாங்க எறக்கிடுவோ அப்டின்ருவாங்க ஆமா இதுக்கெடுத்து யார்ட்ட பேசப்போற
தெர்லயே
எனக்கு அதுக்கடுத்து சிகினியா இருக்கா க்யூல அபி இருக்கா சக் சக்னு அப்டியே பேசிட்டே போயிருவேணா
ஒனக்கு குடும்போ இருக்கு
ஒனக்கு தா இருக்கு ஜோ இருக்கா கோக்குல் இருக்கா
கோக்குல்ட்டனா நா பேசி நா கோக்குல்ட்டனா பேசி என்னைக்கு பாத்துருக்க
இந்த இதுக்காண்டி பேசலா அப்டி சொல்ல வரனா பர்ட்டிகுலர் ஒரு இதுக்காண்டி பேசலா தப்பு கெடையாது
அப்ப குடும்பமா இருக்கு நீ பேசல சட்டுச்சட்டுட்டு
எனக்கு ஒரு குடும்பமு கெடையாதுப்பா எதோ சுத்திட்டு திரிறே
இன்னு இசிஸ் இன்னோ எத்தன இருக்கு
என்ன சீசன் இதுல இருக்கு
அப்றோ பேசி முடிச்சோன்னே இஸ் இஸ் சத்தங்கேக்கு
நா தா முக்குரிவ
நீதானா
ஆமா எனக்கு கோல்டு தெரிமா
கோல்டா
ஆமா நேத்திக்கு நைட்டே எனக்கு கோல்டு தெரிமா நா இன்னைக்கு வரவே கூடாது நெனச்சே அவுங்க கூட வெளிய ஆனா சேரி வேற வழி கெடையாது நா போயிதா ஆகணு அப்டிங்கற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்த
நானு இன்னிக்கி வரவே கூடாதுன் நெனச்ச
அ நீ எஸ்தர் வர்லொன்னே வர வேண்டான் நெனச்சுருப்ப கரெக்டா
அதெல்லாங் கெடையாது எஸ்தர் நீங்க அவள கூப்டிலாக நீங்க
அப்போ என்ன அ ஐயோ அவ எதுக்கு அவ பேர மென்ஷன் பண் ண அவ பேர எதுக்கு ஜோ கிட்ட மென்ஷன் பண்ணி கேட்ட அதுதா என்னோட கேள்வி என்னோட கேள்வி அது ஒண்ணு மட் ட்டுன்னா ஜோ கிட்ட எதுக்கு நீ கேட்ட நம்ம கேங்கு வேற அது வேறன் தெரியுமா தெரியாதா சேர் சொல் சொல் சொல் சொல் சொல் சொல்
அதா சொல்லுதே நேத்து நைட்டு ஃபோன் போட்டா நேத்து நைட் ஃபோன் போட்டா ஃபோன் போட்டு நாளைக்கு போவா அப்பறோ நீ ஏ மெசேஜ்ஜ பாக்கல அப்டின்னா
கேட்டா ஆ
ஆஹ் நான் பைக் பைக்ல ஆ ஆ ஆ நா பைக் ஓய பைக்ல போயிட்டு இருந்த அதுனால பாக்க முடில அப்டின் சொல்ட
அ இது எல்லாமே நடந்த கததா எனக் சொல்ட்ட நேத்த நைட்டே
ஆ சொன்னனா சொல்லிட்டு அடுத்தாளா ஜோதி வந்து எல்லாரு வாறாங்க நீ வா
சேரி
எல்லாருன்னா யாரெல்லா வாராங்க அப்டின் கேட்ட
சேரி
எல்லாருனா எல்லாருந்தா வாராங்க அப்டின்னா
சேரி ரைட்டு
எல்லாருனா யாருங் கேட்டொன்னே நம்ம கேங் எல்லா வருது அப்டின்னா
சேர் நம்ம கேங்ல யாரெல்லா இருக்கான் உனக் தெரியுமா தெரியாதா இது ஒரே ஒரு கேள்வி மட்டுதா இந்த ஒரு கேள்வி மட்டு பதில் சொல்லு தெரியுமா தெரியாதா
நா வந்து நம்ம கேங்ல எஸ்தர் உண்டா அப்டிங் கேட்ட அவ்வளோதா
ஓ சேர் சேரி
இல்லன்னா சேர் ரைட்டு இல்லன்னா சேர் ரைட்டு பாத்துக்கலான் சொல்லி உட்ருவ
ஆ சேரி சேரி சேரி சேரி இல்லல்ல தெரியல எனக்கு தெரியல அதனால கேக்கற நா இந்த கேள்விக்கு வந்துட்டு
ஒரு வேள ஒரு வேள நீங்க எல்லா எஸ்தர்ட ஃப்ரெண்டாயி நீங்க கேங்குல சேத்தருந்தீங்கன்னா அதனால கேட்ட
நாங்க ஏ அப்புடி சேக்கணு
நீங்க எல்லாரு சொன்னீங்க இன்டென்ஷிப்புக்கு அவ கிட்ட நா பேசிட்டுருந்தன் சொன்னீங்க அதனால ஃப்ரெண்டாய் அவக்
நா சொல்ல ஓன்ட்ட சொன்னனா அப்டினு சொன்னனா உன்ட்ட நா
இப்பதா ஜோதி சொன்னா எஸ்தர்
ஜோதி சொன்னா ஜோதி சொன்னா கிளாஸ்ல நாங்க எல்லாருட்டையுந்தா பேசுவோ மோனிட் ட்ட பேசுவோ எஸ்தர்ட்ட பேசுவோ இந்துமதிட்ட பேசுவோ
சிவ கார்த்திகயெல்லா
எல்லாருட்டையு பேசுவோ எல்லாத்தையு தூக்கி வெக்க முடியுமா எல்லார
வைங்க
ஒனக்கு யார வெக்கணுன் சொல்லு அவங்கள மட்டு தூக்கி வெப்போ
எஸ்தர தூக்கி உள்ள வைங்க கேங்குள்ள
ஒனக் தேவனா நீயே தீக்கி வச்க்கோ எங்ளுக் தேவ கடி
வாருங்க வாருங்க இப்போ எஸ்தர் மட்டு இருந்துதுனா நளைக்கி ஊருக்கு போறா டம்முனு அவள
நீ போலயா ஆமா நா கேக் க்க நெனச்சா பாரு மறந்தே பெயிட்ட சேரி நா அதுகுட்ட வேற கால்ல பேசிக்கிற ட்ரஷ் எல்ல கலாய்கணு கொஞ்ச இனிய அது எ இப்பி பேஸ நல்லார்க்காது அ சொல்லி நீ சொல்லி அ
இது எப்டி ஊருக்கு போற என்ன ஏதுன் கேட்டு கூப்ட்டு வச்சு நல்லா சாப்பாடு விருந்து போட்டு
அ அ என்ன கல்யாண முடிஞ்சு மறு வீடா போறாங்கனு தெரியாமதா நா கேக்கேனா
போட போறா அதுக்கு நம்ம இங்கனுக்குள்ள அவுளுக் நல்ல சாப்பாடாங் குடுத்து ஆசப்பட்டுத ல்லா வாங் குடுத்து ஆமா
ஒன்னு பிரச்சன இல்ல இப்போ இப்பவே நீ பொயிட்டு கடைல பொயிட்டு எல்லென்ன அவள்க்கு பிடிக்குமோ எல்லா வாங்ட்டு அவள வந்து ஒங்க வீட்டுக்கு வர சொல்லு வ விரு விருந்து வெச்சு அனுப்புடுன்ற
அததா சொல்ற அவள ப்ளளி எல்லா நே நம்மள கேங்ல போட்ருந்தீங்கனா
ம்
நேரத்துக்கு அவுங்க ஊருக் போங்கன் சொன்னா அவ்ங்களுக்கு ஒரு நல்லா அது சாப்பாட்லா வாங் குடுத்து அவங் நல்லா தெம்பா அனுப்பி உட்ருக்கா நம்மள மறக்க மாட்டாங்க அவ நம்முளுக் மறக்க மாட்டா நம்ம மறக்க மாட்டாச்சே ஒரு மாசோ நம்ம
அ இப்ப ஒன்னு பிரச்சனை இல்ல நீ பண்ணுன்றதெல்லா இப்பவே பொயிட்டு எல்லாமே வாங்கிட் டு அவ்ளுக்கு என்னன்ன புடிக்குமோ எல்லா வாங்கிட் வா நா வேணா கால் பண்ணி சொல்றே இப்டி ஆன்ட்ரோனுக்கு வாங்கி வெச்சிரு கா எல்லாமே நீ வீட்டுக் பொயிட்டு சாப்ட்டு உனக்கு நீ ஊருக் போறனால ஒனக்கு விருந்து வெக் கெனா அப்புடி சொல்லி சொல்றே நா வேணா ரெக் கமன் பண்ற ஒனக்குனா நீ என்
நா நா மட் நா மட்டு செஞ்சா அவ டவுட் வரு இவ எதுக்கு நம்முளுக்
அ ஹ நா சொல்ற இங்க எல்லார் சார்பாவ் வக்கிறா அப்டின் சொல்லி சொல்ற எங்கெ எல்லார் வீ்ட்லயு இத் நல்லார்க்காது அவ சார்பா வக்கிறா அப்டின்சொல்லி நா சொல்ற ஒனக் கன் நா பறிஞ்சு பேசுற தப்பே கடையாது இதுல
த எங்க வீட்டுக் நல்லார்க்காங்க
சேரி அப்ப யார் வீட்ல வெச்
நீ ஒன்னு செய்யி நாளைக் அவ எப்பம் போறா கேளு சாந்தரோ நைட்டு் அந்த மாரி டைம்ல கெம்புறானா காலைல வர சொல்லு
அ
எங்யா போவஞ்சொல்லி கூவுடு
அ அ
நானு அவளு மட்டு பேய் சாப்ட்டு வரோ
நா கூப்புடணு நீங்க இரண்ரு போவீங்ளோ சேர் செரி அ
நீ கூப்புடு அவ வருவா வந்தோனே அ நானு போறே நீ கடைஸ்ல நா நீங்க போச்சா நீங்க பெய்ட்டுருங்க நா வார சொல்லிரு
சொல்ட்டு நா வீட்டுக் வந்துர்ணு அ அ
டுக் வரவான்டா நீ வீட்லர்ந்தே களம்லாண்டா அ த வந்துட்ருக்க அத் தா வந்துட்ருக்கே நீங்க ரெண்டு சாப்ட்டுட்ரு அ வாரஞ்சு சொல்லு நாங்க அதுக்குள்ள சாப்ட்டுட்டு சுத்தி பாத்துட் எல்லா முடிச்சுருவோ கடைசில சொல்லிரு இல்ல என்னால வர முடிய்ல என்ன மனிசிடுன் சொல்லிரு
ஆ செரி ரைட்டு ம் இது நல்ல ஐடியா நா கால் பண்ணி இந்த எடத்துக்கு வான் மட்டு சொல்லிற்த வர சொல்ட்டு நீயகம் போயிறு நா ஐயோ வரமுல்லன்ருத அப்றம் அ ஓ ஃப்ரெண்டு வன்டாமில செரி ஒ ஒ ஆள் வன்டா அப்டி மாரி சொல்லி மேச் பண்ணி விட்ருற அவங்கிட்ட
நீ அப்டி சொல்லாதா நீ வர மாட்டனு சொன்னா செரி அப்ப நானு வீட்டுக்குபடட் போறனு சொல்லி போயிட்டனா அது வேற
அதெல்லா போ மாடா நா சொல்ற ஓ ஆள் வரா வெயிட் பண்ணு அப்டின்னு சொல்லி சொல்ற
அப்பில்லா சொல்லவேண்டா நா சொல்றது நீ செய் நா சொல்றத செய் ஆ வந்தோனே நா போய் நிப் ப நா அவனு நாந்தா கூப்ட
அ
நாங்க ஒரு நாலஞ்சி பேரு வாரோ அப்டின்னு சொல்லி
ஆ செ செ செ
நாங்க வந்துட்டுருக்கோ வந்துட்டுருக்கோ சொல்லிட்டேரு அதுக்குள்ள நாங்கெல்லாபேசி முடிச்ட்டு சாப்ட்டு முடிச்ட்டு
ம் சேரி ரைட்டு அப்ப என்ன ஆம் இப்பவே கால் பண்ணி கேக்ற அவளுக்கென்ன அப்டின்னு கேட்டு ஒனக்கு நா மெசேஜு பண்ற
நீ இரு ரெண் ரெண்டு ரெண்டுவேரையு கூப்டு
யார
ரெண்டு ரெண்டு வேரு சென்னை சென்னைக்கு போற ரெண்டேரயு கூட்ரு சென்னைக்கி போறாங்கல்ல நா நல்லத் சாப்பாடு வாங்கிடுத்து ஏ அக்கௌண்டக்கு எல்லாரு சேந்து ஒரு பத்தாயி அனுப்பி உட்டுருங்க
நாங்கல்லா அனுப்புடணு அவசியமே கட் எத நாங்க எதுக்கு அனுப்புடனு எங்ளுக்கு அவ யாருன்னே தெரியாது ஒனக்கு தெரியு ஓ ஆளு நீ செலவு பண்ணு தட்சால்
ஏ எல்லாரு சேந்துயனோ
அப்டிலா பண்ண முடியாது அப்டிலா பண்ண தேவயே கெடையாதுங்க நா அப்டி பண்ண தேவ கெடையாது என்ன பண்ற அஹா லோனு அமோன்ட்ல பாதி இவுளுங்க்கு எடு ஒரு ஐயாயிரத்த இவளுக்கு ஒதுக்கு செலவு பண்ணுன்ற நா ஆர்டரு பண்ணு வைர மாளிகிலேருந்து அவளுக்கு என்னென்ன புடிக்குமோ எல்லாமேகேட்டு ஆடர் பண்ண ஆடர் பண்ணி குடுப்பா
செலவு பண்லா தப்பு கெடையாது
ம் தப்புனா தப்புன்னு சொல்லலயே நா தான ஐடியாவே குடுக்கே தப் ப்பே கெடையாது நா கால் பண்ணி அவள்ட்ட சொல்லதா போறே இன்னக்கி நைட்டு
ஃப்ரெண்டா இருந்து என்னதா செய்றீயோ ஒரு ரெண்டாயிரோ அனுப்பு டுங்கோ ஆளுக்கு ரெண்டாயிரோ அனுப்புடுங்க
ஓ ஆளுக்கு நாங்க இது என்ன லாஜிக்கு இடிக்கா இல்லயா ஒனக்கு ஓ ஆளு நாங்க எது க்கு செலவு பண்ணுனோ
அங்க பேயி நின்ட்டு என்ட்ட காசு இல்ல சொன்னா அப்ற அரசிங்கமா இருக்கு அதா அப்டியே கெத்
ஓங்கிட்ட நீ நீ அ தெல்லா நீ வச்சிருப்பே நீ சும்மா சொல்லாத நீ அவளுக்குனா சக்குனு செலவு பண்ணுவ எனக்கு தெரியாதா
ஏ நா எதுவரைக்கு என்னைக்கு அவளுக்கு செலவு பண்ணிருக்க
இப்ப எதுமே சொல்லவே இல்லயே நா சும்மாதான பேசிட்டுருக்க
என்ன சொ அவளுக்குனா செலவு பண்ணிருப்ப அப்டிகா
பண்ணுவ சொன்ன பண்ணுவ அதனால நம்ம அதெல்லா கேக்க முடிமா நம்ம யாரு ஃபர்ஸ்ட் சொல்லு நம்ம நாட் நா
சரி ரைட்டு அவ ஒன்னு பிரச்சன கெடையாது நீ வேணா வந்துக்க
தேவையே கெடையாது தேவையே கெடையாது நாலா வந்து ஆ அன்னக்கி அந்த நாள் அந்த நாள் ஒங்ளுக்கு ஞாபகொ இருக்குன்னு நெனைக்கிறே ஒரு நாள் ஞாபக இருக்கா ஒங்களுக்கு அதப்ப நா ரிட்டனு ஒங்ளுக்கு ஞாபகப்படுத்த வேண்டா நெனைக் க்கிற அத அதனால நா த்தே அப்டிலா அவசி அதுக்கு வந்து ஐயோ இந்த காலா போச்சே நீ ஒண்ணு விச்சு வச்சிருக்கேனா
மூணு வெர இருக்கமாரி நல்லா பட்
தேவையே கெடையாது அப் அப்டிலா அவசியொ நீ நீ நா வந்து நீ அன்னியனா மாத்திராத
ஆ ஸ்டோ ஸ்டோரி போ ஸ்டோரி போடுவா அவ ஸ்டோரி போடுவா இந்த துப்பாக்கி படத்துல கடைசியா கடைசியில அந்த பாட்டு வரும்ல தாய் மண்ண விட்டு அந்த பாட் டு போட்டி ஆ அந்த பாட்டு போட்டு அந்த பாட்டு போட்டி நாங்க மூணு பேரு இருக்க மாரி ஸ்டோரி போடா
வா ஆ சொல்லு
ஒரு ஒரு மாச இன்டர்ன்ஷிப் போரான்ல சென்னைக்கு போறா
இன்டர்ன்ஷப் தானல போறா இல்ல கல்யாணம் முஞ்சு புகுந்து வீட்டுக்கு போற மாரியே பேசுதுல்ல நீ
என்ன என்ன சாப்டுவாலோ என்ன குடிப்பாலோ
ஒன் செய்யி டெய்லி ஒரு ஒரு எட்டு மணிக்குல்லா போன் பண்ணியிரு நைட்டு வல என்னைக்கு என்ன டே இப்டி போச்சு என்ன சாப்ட்டுன்க்கி என்ன ல அழிச்சு எல்லா கேளுன்றனா இதெல்லா எடுப்பா நீ பண்ணு நா சொல்றே கான்பிடென்ஸ் நா குடுக்குறே இல்லாட்டி நா வேணா அந்த நான் நா இப்ப நைட் பேசும்ல நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரதுக்கு அவுட்டிங் போறதுக்கு நா பேச சொல்லல அப்ப சொல்றே டெய்லி அவ கால் பண்ணுவா நீ மறக்காம அட்டன் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டா நா வேணா
ஆ சொல்லு
சொல்றே சொல்றே சொல்றே ஊ மனச ஹார்ட் பண்ணாத டெய்லி கால் பண்ணுவா நீ அட்டன் மட்டு பண்ணரு ஒரு டென் மினிட்ஸ் பேசுனா கூட போது அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டா அப்டிங்க மாரி நா சொல்றே